வணக்கம்
வணக்கம் நல்லா இருக்கிங்களா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதா ச இப்ப தா குக் பண்ணிட்டு வந்து உக்காந்துருக்கே
ஆ
அதாவது மிட் நைட் த்ரீ ஓ கிளாக் வந்து கணவர் வந்து நெய்ச்சோறு கேட் பாங்க அதனால குக் பண்ணிட்டு உக்காந்துருக்கே
நெய் சோறா இப்ப நெய்‌ சோ டு ரொம்பு அ க கனமா இருக்குங்க
ஆமா ஆமா அதாவது நோன்பு இருக்கு ஒரு நோன்பு அந்த காரணத்துனால
ஆஹா ஓ எதுக்கு மொகரமுக்கு நோம்பா
ஆ அப்டிதா நெனைக்கிற எனக்கு தெர்ல
ஓ மொகரம் கூட நோம்பிருப்பாங் அ இல்ல இல்ல அ அதெல்லா எது சொல் அதெல்லா இல்ல இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் இதுதான விழா தான அதல்லா எது இல்ல பேசலா
அ விழாதா ஆனா வந்து அதுக்கு நோன்பு வைப்பாங்க அதாவது எப்டி சொல்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டு வப்பாங்க
ஆஹா இப்ப நம்ம இந்த ரம்சானுக்கு நோம்பு இருக்கற மாரி இருப்பாங்க அ அ
சில ரமலான் ரம்ஜான் நேரத்துல எப்டி இருப்போமோ அதே போல ஒரு ரெண்டு நாட்கள் மட்டு இருப்பாங்க அதுவு வந்துட்டு அதுவு கேட்ருக்காங்க சாப்பாடு அவுங்கள வேற லோ எழுப்பணு ஒரு அவ எந்திக்க வை கண்ணா அவுங்கள ஒரு மூணு மணிக்கு சாப்பட்றதுக்கு நான் இப்போ கொஞ்சோ தூங்கனோ அப்டினா தா ஒரு மூணு மணிக்கு எந்தி வச்சு அப்பறமா அவங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு அப்புறமா நாலு மணிக்கு டீ போட்டு குடுத்துட்டு
எல்லா முடிச்சிட்டு பறக்குறக்கு ஒரு அஞ்சி மணி ஆகு அப்பறமா என்னோட பாப்பா எந்திச்சிப்பாங்க ஒரு எட்டு மணி ஒம்போது
நீங்க எப்பதா தூங்குவீங்க
எடப்பட்ட எப்போ நா இன்னைக்கு தூக்கம் ஃபுல்லா இல்ல என்னன் தெர்ல நாளைக்கு
இருந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சன வருங்க
ஆமா அதுவு சரிதா
இதா உங்களுக்கு இதல்லா தயவு செஞ்சு போயிட்டு நீங்க சொன்னீங்கல்ல ஆ டாக்டர்ர பாக்க மொதல்ல இத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நா தூங்குறதே இல்ல அப்டீன்னு
ஹ
உங்களுக்கு அதுதாங்க ப்ரஷரு எனக்கு எப்டி தெரியுமா நீங்க ஒ இப் இப்போ ஒருத்தருங் வந்து நா தோ தூங்கலன்னா அவங்களோட ப்ப சுயநலத்த சுயநெனைவ இழுந்துட்டு அவுங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போய்டுவாங்க அதுதா நீங்க பண்ணீட்ருக்கீங்க தைசெஞ் தூங்குங்க நீங்க தூங்குனாலே நல்லா சரியாவு உங்குளுக்கு ஸ்லீப்பிங் டேப்லட்ஸ் தா குடுப்பாங்களே
ஆமா ஆல்ரடி எனக்கு ஒரு வாட்டி வந்துச்சுன்னு சொன்னேல பேணிக் அட்டாக் அப்போ எங்க வீட்டுல எனக் தெரியாம டாக்டர் கிட்ட வாங்கி ஒரே ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட் வாங்கி நைட்டு கொடுத்தாங்க எனக்கு எனக்கு வந்து அது ஸ்லீப்பிங் டேப்லட்டா எனக்கு தெரியாது என்னோட சிஸ்டர் வந்து என்ட வந்து சொல்றாங்க அத வந்து உனக்கு தூக்கு மாத்தற சாப்டதுக்கு அப்பறமா வந்து சொல்றாங்க அது தூக்க மாத்தர அப்டி ஏன்னா நா தூங்குறதுல்ல அதனால வந்து சொல்லீட்டு குடுத் தாங்க எனக்கு சாப்டதுக்கு பதிலா திக்குணு ஆயிர்ச் ஆனா சாப்ட ஒரு டென் மினிட்ஸ்ல ஆட்டோ மேட்டிக்கா தூக் தூக்கோ வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா தூங்கிட்டு கால்ல பதினோர் மணிக்கு தா எந்திர்ச்சே யாருமே என்ன டிஸ்டப்பே பண்ல எதுவு பண்ல
ம்
ம் அந்த மாதிரி இருக்க ஆனா வந்து ஒடம்பு போட்ரூன் ஒரு பயோ
ஓ அதுல எது இல்லங்க அது எது ஆகாது
ம் ம் அதுதா இல்ல நாக்கு இங்க சித்தியெல்லா பாத்துருக்கே
நீங்க என்ன அளவா தான சாப்டு ஏங்க ஒடம்பு போட்டா என்னங்க நம்ம மனசு மொதல்ல மொத ஒடம்பு செரியாச்சின்னாதா நாம என்ன அவ்ளோ என்ன பெ ரொம்போ கனமாவா இருக்கொறோ வெயிட்டாவா இருக்கொறோ
இல்ல நம்ம ஸ்லிம்மா இருக்கணுங்கறது ஒரு ஆச
அய்ய அதெல்லா ஆசைக்காக அப்டிலா கெடையாதுங்க மாத்தர போல்லா உடம்புலா ஏரா அது வந்துட்டு சரி ஓகே அப்னா நீங்க தான அதுக்கு தவுந்தமாரி தூங்குணு நீங்க உங்க பழக்கவலத்த நீங்க மாத்திக்குட்டீங்க ஆ நீங்க மாத்திக்கோங்க
ம் சொரி தாங்க அத நாம தா வந்து பாத்து தூங்கணு நம்ம தா சாப்புன்னு நம்மளோட ஹெல்த்து தா நம்ம ஹெல்து பாக்கணு மத்தவங்க ஹெல்த்த எப்டி பாக்குறமோ ஆ அதே மாதிரி பாக்கணு
ஆ ஹ
நல்லதுதா
சாப்டீங்ளா இல்லையா
ஆ சாப்டாச்சு தோச சாப்டோ இன்னு நைட்டுக்கு வந்து நெய்ச்சோறு சாப்புணு அ நல்லா அளவா ஒரே ஒரு தோச சாப்ட
ஆஹா செரி செரி ஆனா இப் ஏ இப்போ நெய் சோறுன்னா நீங்க வந்துட்டு இப்போ இந்த கீ ரைசுனு ஒண்ணு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா இல்ல நெய் மட்டு ஊத்தி அந்த மாரியா
இல்ல நெய் கீய ஊத்தி பண்ணுவாங்கல்ல அதாவது வெங்காயம் வதக்
ஆ அந்த இது நாம இந்த ஓ எப்டி சொல்லுவாங்க எங்க வீட்ல இந்த குஸ்கா மாரி சொல்லுவாங்கல்ல அதேதா வெள்ள கழர்ல்ல இருக்கு ஆ ஒயிட் பிரியாணி இந்த முட்ட வேக வெச்சு அத அப்டியே எண்ணெய்ல போட்டு ஃப்ரை பண்ணி மஞ்சள்த்தூளு மொளகா அதெல்லா இப்டி செஞ்சா சூப்பரா இருக்கு அது
எனக்கு அவ்ளோ பெரிய ப்ராசஸ்லா தெரியாது நா யூடியூப் அதாவது சமூக வலைதளங்கள் அல்லது தெரிந்தவங்க பாத்து தா பண்ணுவே
ஓ எங்க அம்மா இதுதா பண்ணுவாங்க அ இந்த அ இந்த வெள்ள கலர் குஸ்காத செஞ்சுட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு அ என்னது அதிக புதினா போடுவாங்கல்ல ங்க ஆமா புதினா பட்ட லவங் ங்கோ எல்லா போடுவாங்க அம்மா போடுவாங்க
இப்பதா ஒரு நான்கு வாட்டி செய்ய போது நல்லா வருது வார வார செய்வோ வெள்ளிக்கெழம இல்லன்னா எப்பவாது தோணிச்சுன்னா பண்ணிருவே வீட்ல கேட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடில்லா பண்ணனா என்ன ஆயிடு கொழக் கொழக் கொழன்னு ஆயிடு இப்போ ஒருவேள நா இப்ப பீஃப் பிரியாணி பண்றேன்னு வைங்களே அது டேஸ்ட் பீஃப் பிரியாணி மாரி இருக்கு ஆனா பாக்கறதுக்கு சாம்பார் சாதோ மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போ எங்க வீட் வட்டிக்காரங்கல்லா வந்து கத்துவா சில டைம் வந்து அடுப்புல வந்து போய் பாப்பாங்க எப்டி இருக்குன்னு அது ஒரு மாதிரி கொழக் கொழக் கொழன் இருந்தா பாத்து சொல்வாங்க நா வர்ணித்து தூக்கி போட்டுருவ பாக்கயே நல்லா இல்ல அப்டின்னு அதாவது அப்றமா சேரி சமச்சிட்டே அப்டின்னு சாப்டம் போது து சாப்பாட் டேஸ்ட் நல்லா இருக்கு அது என்ன கொஞ்ச கொழ கொழ கொழன்ருக்கு சரி சிக்கன் பிரியாணி பண்ணுவ சிக்க ஏன்னா நா சிக்கன் நா மட்டன் சாப்ட மாட்ட அதனால சிக்கன் பீஃப் ரெண்டு தான் அதிகமா பண்ணுவ சிக்கன் பண்ணுவே சிக்கன் என்னாகு எனக்கு தெரியாது சிக்கன் யூஸ் பண்ணனு நம்ம கிண்ட கூடாதுன்னு எனக்கு தெரியாது நா என்ன பண்ணிடுவே கிண்டிடுவ கிண்ட போது என்னாகு கறி எல்லா உதிர்ந்து உதிரி உதிரியா ஆயிடு அதாது சுத்தமா கறியே இல்லாம ஆய்டு அந்த மாதிரி இருக்கூ அதே இது இப்ப மட்டன் பிரியாணி பண்ணோனா மட்டன் வேகவே செய்யாது அது மட்டன் பீஃப் எல்லா வேகவே செய்யாது எத்தன விசில் போட்ணு தெரியாது அந்த மாதிரி சோ இப்பதா சமையல் வந்து கொஞ்சொ கொஞ்சமா கத்துக்கிட்டு வரே ஆனா எனக்கு வந்து எங்க ஊர் ஸ்டைல்னா நல்லா சமப்பே
ஓ உங்களுக்கு புடிச்ச சாப்பாடுனா எதுங் மேம் அதிகமா ரொம்ப சாப்பட்றது விரும்பி சாப்பட்றது
எனக்கு சாப்பாடுல்லா வந்து எப்டி சொல்றது சாப்ட ஆயி ஆஹா சாப்ட்ற ஐட்டம் புடிக்காது அதாவ அதாவ்து சாப்பாடு இந்த மாதிரி எல்லா நா சாப்புட மாட்டே அதாவது எனக்கு இந்த மோமோஸ் அத்தோ அ அப்பறமா வந்து பீஸா பர்கர் இந்த மாரி நல்லா சாப்டுவ அதுவு அளவா அளவா தா சாப்டுவ இப்ப நால்லா வந்து காலைல இருந்து நைட் வரைக்கு சாப்டாம இருப்பே எனக்கு எதுவுமே ஆகாது அடுத்த நாள் லோ பிபி ஆய்டு எனக்கு பசியே எடுக்காது அத்தா லோ பி பி அய்ரு நார்மலாவே எனக்கு வந்து டென்த் படிக்கிறதுல இருந்தே எனக்கு லோ பி பி இருக்கு ஆனா டென் டென்த்து லவென்த்து டுவெல்த்லல்லா கொஞ்சொ அதிக அதிகமாக பிபி லோவ் ஆகு என்னோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட் போவாங்க நைட் இதே மாதிரி மாதிரி படப்படப்பா ஆயிடுவே நா ரொம்ப ஒரு மாதி ஆயிடுவே நைட் அவசர அவசரமா தூக்கிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட் போனது அப்பறமா பாத்தா லோ பி பி ஆய்ருக்கு அப்டின் சொல்வாங்க அது ரீசன் என்னன்னா ஒரு வாட்டி எங்க அப்பா அம்மாலா ஒரு வாட்டி வெளியூர்க்கு போனாங்க அப்ப என்ன பண்ணாங்க கைல வந்து செலவுக்கு அப்படின் சொல்லிட்டு ஒரு ஐநூறு ரூபா தந்துட்டு போனாங்க எனக்கு என் தங்கச்சிக்கு எதாவது சமச்சி சாப்புடுங்க அப்டின்னு எங்க பாட்டியு இருந்தாங்க வீட்டு்ல நாங்க என்ன பண்ணிட்டோ ஒரு எர்நூறு ரூபாக்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டோ லேஸ் பிங்கோ அந்த மாதிரி கேக்குதுங்களா ஆமா லேஸ்
ஏங்க அவ்வளோ சாப் ஒரே நாள் முடிச்சிருவீங்களா நா சில டைம்லா வீட்ல ச இந்த ஸ்நாக் ல்லா வாங்கிட்டு வருவாங்கல்ல ஆ
ஆ அப்புறமா என்ன வாங்குனோனு தெரியுமா ஒரு லிட்டர் செவனப்பு சரிங்களா அப்புறமா அதுல வந்துட்டு ஒரு முன்னூத்து ஐம்பது ரூபாய் செலவாயிடுச்சி அப்ப எங்க பாட்டி இருந்தாங்க அவங்களுக் கொஞ்சோ வயசானவங்க சரி அவங்களுக் சாப்பாடு குடுக்கணுனு யோசிக்கிறப்ப பாத்தா பிரிட்ஜ் சுல வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க சால மீன் அப்டின்னு அது இருந்து அத வாஷ் பண்ணி அவங்களுக்கு சாம்பாரு வச்சி அந்த மீன் வச்சி குடுத்துட்டோ நாங்க மதியானத்துக்கு என்ன பண்ணோ தெரியுமா நூறு ரூபா பேமிலி பேக் மேகி உண்டுல மேகி வாங்கி வீட்டுல சிக்கன் கொஞ்ச இருந்த அத ஃப்ரை பண்ணி அதுவு சாப்ட்டோ எனக்கு தொடங்குனது அதுல இருந்தா டாக்டரே சொல்ட் எங் அம் அதுவு நாங்க என்ன பண்ட்டோ நானு எ தங்கச்சியு சரி நம்ம வ பொருள் ஏதா சாப்ட்டா கட்லுக்கு அடியில போடுவோல்ல இத ஒளிச்சி வைக்றதுக் எனக் நாங்க ரெண்டு பேருமேதா பிளான் பண்ணிட்டோ சரி கட்டுலுக்குகடியிலதா போமாட்டாங்க அப்டின் நெ பெருக் க்க மாட்டாங்க இப்போதைக்கு அப்டின்னு நாங்க அந்த டைம்ல சாப்ட்டு சாப்ட்டு கட்லுக்கடியில போட்டோ ஒருநாள் எங்க அம்மா பெருக்கும் போது பாத்து செம்மையா தொடப்பா கட்டையால அடிவாங்குனோ சமத்தியா எங்க அம்மா கிட்ட நாங்க வந்து இரநூறு ரூவா மட்டும் கணக்கு காமிச்சோ ம்மா இது இது வாங்கினோ இது இது இருக் க்கு அப்டி அப்டி இர்க்கு அப்படி அப்படின் மட்டு எங்க சேவிங்ஸ்ல இருந்து கொஞ்ச எடுத்து வெச்சு கணக்கு மட்டு காம்ஞ்ஜோ இப்டி வாங்கி குடுத்தே இது வாங்கி குடுத்தே த அது சமைச்சே இது சமைச்சேனு ஆனா நாங்க சாப்ட்டது ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட்டு்
ஓ ஆனா எனக்கு இப்பல்லா எங்கங்க ஜங்க்ஃபுட்டுதா அதிகமா சாப்பற்றோ எதுக்கெடுத்தாலு ஃபிரைட் ரைஸ்க் தாங்க மைண்டு போது ஏதாது சாப்புட்னா ஃப்ரைட் ரைஸ் வெளிய வாங்கிக்கலா இல்ல நூடுல்ஸ் வாங்கி சாப்ட் ர்லா இதுதவிர இந்த ஹோட்டல்ல போய்ட்டு இட்லி ஃபர்ஸ்ட்டு புரோட்டாலா சாப்ட்டு சாப்ட்டு சலிச்சி அந்த பரோட்டா பரோட்டா பரோட்டானு அதுக்கப்புறோ பிரியாணி போட்டு அடிச்சு தள்ளி முடிச்சுட்டோ இப் இப்ப எல்லா ஃப்ரைட் ரைஸ் தா எதுக்கெடுத்தாலு ஃப்ரைடு ரைஸ் இ ஏதாவது சிக் வீட்ல செய்யலனாலு ஃப்ரைட் ரைஸ்
உங்களுக்கு ரோட் அதாவது நம்ம கடைங்கள்ல உள்ள வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப பிடிக்கு முன்னாட்லா வந்து கொஞ்ச சின்ன கடைல வாங்கி சாப்பிடுனு ஆசப்படுவே ஆனா மேக்சிமம் வெளியில உள்ள அந்த ஒயிட் கலர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல இருக்கல்ல அதுதா மேக்சிமம் எனக்கு வாங்கி குடுப்பாங்க எங்க வீட்ல அம்மா வீட்லயு சரி ஹஸ்பண்ட் வீட்லயுமே சரி எனக்கு ரொம்ப நாளா ஆச இருந்துட்டே இருந்து அப்றோ எ ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னே ஒரு நாலு வாட்டி வாங்கிட்டு வந்தாங்க அது சாப்ட்டதுக்கப்பறமா அந்த வெளிலருந்து சாப்ட்டதுக்கப்பறமா வாயெல்லா ஒரு மாத் ச்சிருக்கு என்னன் கேட்டா அஜுனமோட்டோ போடுவாங்களா அப்பற சொன்னாங்க அந்த வெளில இருந்து அது வாங்க க்கறதே இல்ல இத வீட்லே பண்ணிட்றது நா எல்லாமே அ பொரோ ட்டா கூட வீட்லேதா போட்டு கேப்பாங்க எங்க வீட்டுக்காரங்க பொரட்டாக்கூட வீ்ட்லே போட்டுப்பே சிக்கன் குருமா அதுவு எப்டி எம்ட்டி சால்னா எப்டி யூட்யூப பாத்து கத்துக்கிட் ட்டு பொ பண்றதுதா எல்லாமே எல்லாமே யூடியூப் தா எல்லாமே பாத்து கத்துக்கிட்டு குடுக்கறதுதா
ஆ
நம்மளுக்கு குடுத்த நேரம் முடிவடைய போதுனு நினைக்கிறே மறுமுறை பேசும்போது கண்டிப்பா அடுத்து பேசலா
செரிங்க செரிங்க ரொம்ப நன்றிங்க
ரொம்ப நன்றிங்